தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே
இன்னக்கி என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி அனுப்புனீங்க
ஸ்நாக்ஸ் இன்னக்கி மாங்கா வச்சு குடுத்தே எம் பையனுக்கு மாங்கா அப்புறோ அந்த காரப்பொடி மொளகாத் தூளும் உப்பும் போட்டு ஆ அது ரொம்ப புடிக்கு செரி நா அதுதா குடுத்த
செரி செரிங்க
சீசனான்னு தெரியில அது கெடைக்குது ஈஸியா அதனால செரின்னு சொல்லிட்டு
ஆமாங்க இது சீசன் தாங்க
ஓகே ஓகே அதா செரி ஓகே அதே குடுத்துட்லா அப்பிடின்னு சொல்ட்டு குடுத்த செரி அவனு வந்துட்டு அவனுக்கு புடிச்சிருக்கு நம்ம ஏதோ ஒண்ணு பிஸ்கெட் ட்டு அந்த மாரி ஸ்நாக்ஸ் குடுக்கறதுக்கு பதிலா இந்த மாரி குடுத்துட்டா அவனு சாப்ட்டுட்றானா செரின்னு அதையே குடுத்தனுப்பிட்ட
செரிங்க செரிங்க இந்த சீசன்ல எவ்வளக்கு எவ்வளோ நம்ம மாங்கா மாம்பழோ சாப்புட்றோமோ
ம்
அவ்வளுக்கு அவ்வளோ நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆயிடுங்க
ஓ ஓகே ஓகே இதா மாம்பழம் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டா வருதா அதுதா சாப்புட்லா மா இல்லையான்னே எனக்கு தெரியில ஏன்னா அந்த சூடும் கெளப்பி விட்டுரு இந்த பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிரும்
அப்பிடியெல்லா இல்லேங்க சீசனல் ஃப்ரூட்ட வந்து அனுபவிச்சு அப்பப்போ முடிச்சிருணுங்க
அப்பிடியா ஓகே ஓகே ஏ ஹஸ்பண்ட் அதா சொன்னாங்க நீ ஓவரா வாங்கிட்டு வந்துட்ருக்க அந்த ஸ்வ ரொம்ப ஸ்வீட்டா வேற இருக்கு அப்புற ஏதாவது ஒடம்புக்கு இதாகப் போது அப்பிடின்னாங்க
இல்லங்க கடவுள் வந்து நமக்கு வந்து கண்டிப்பா வந்து இப்போ கடவுள் படச்சிருக்க எல்லாமே நமக்கு வந்து அ ற்புதமான படைப்பு தானே இப்ப நம்ம நெனக் கிறோ ஆ கோல்டு இருக்க சீசனா இருக்கும் போது தா சீதா பழ வருது இல்லைங்களா
ஆமா ம்
கும் போதுதா ஆனா நெறைய பேருக்கு சீத்தாப்பழ சாப்ட்டா ஒத்துக்கிறதில்லேன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த சமயத்துல அத சாப்புட்ணுன்றதுக்காக தானே கடவுள் படச்சிருக்காரு
கண்டிப்பா ஆமா இப்போ அது டா வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா சீதாப்பழம் நார்மல் சீதாப்பழம் எல்லாம் முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பெருசா ஒண்ணு வருது
அ இல்லங்க அது வந்து எப்போவுமே இருந்தது தாங்க அது நெறைய பேருக்கு தெரியாம இருந்தது அது ராம் சீதா பழோன்னு சொல்லுவாங்க
ஓகே ஓகே ஆ ஆனா வந்து ஹைப்ரிட்டு் அதெல்லா சாப்டக் கூடாது அப்பிடின்னு சொல்றாங்களே
புரியலங்க இல்ல இல்ல இல்லேங்க அது வந் து எனக்கு தெரிஞ்சு நா சின்னப் பொண்ணா இருக்கும் போது இருந்து அது இருக்குங்க எங்க நெலத்திலயே இருந்தது ஆ அது வந்து ஒன்னு ரெண்டு தாங்க காய்க்கு இப்ப இவுங்க வந்து ஒட்டுச் செடி போட்டு இந்த மாதிரி நெறைய பண்றாங்க போல நா அது ஒண்ணு ரெண்டுதா காய்க்குங்க அது ஒரு புளிப்பும் இனிப்பும் கலந்த சுவை அது
ஓகே ஓகே ஆனா ந இந்த பெருசா பாக்குறோ இல்லையா அது நல்லாவே ஸ்வீட்டா இருக்கு சாப்புடறதுக்கு நல்லா இருக்கு அது வந்துட்டு இன்னு கூட சாப் ப்பிட்லா அப்படின்ற ஒரு இது அ தோணுது ஆனா வந்துட்டு அத ஹைப்ரிட்டு அப்டின்னு சொல்றாங்க
இல்லங்க இல்லங்க அது எனக்கு தெரிஞ்சு நா சின்ன வயசா இருக்கும் போது போம்போது இருந்து இருக்குங்க
ஓகே ஓகே ம்
இப்பதா வந்து ஒவ்வொரு ஃபுட்டு வந்து நமக்கு யா சோஷியல் மீடியா வந்தக்கப்பறந்தா வந்து நெறைய விசிப்பிளா தெரிய ஆரம்மிக்குதுங்க
ஆ இருக்கலாம் ஆமா ஏனா நெறைய பாக்குறோ இல்லையா இப்ப இந்த இப்ப இல்ல அன்னைக்கு கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கனா அது எதோ டிஷ்யூ வெச்சு டெஸ்ட் பண்ணனு அது கலர் சேஞ்ச் ஆகு அப்படின்றாங்க அதுல ஒருத்தர் வந்துட்டு அத சாப்ட்டுட்டு வந்துட்டு ஒடம்பு முடியாம இருக்
ஏங்க எறந்துட்டாங்கன் சொல்லிட்டாங்கங்க
இங்கே எறந்துட்டாங்களே அதாவ்து எ எது ஆயி அஐயோ வாட்ரு மில்லனே இனிமேட்டு நம்ம வாங்கக் கூடாது அப்டின்ற மாரியே தோணிருச்சு எனக்கு
கண்டிப்பா எனக்கு ஏ சின்ன பொண்ணுக்கு வாட்ரு மில்லன்னா அவ என்ன பண்ணுவா தெரியுங்களா கட் பண்ணிட்டு அத கவர் கூட பண்ண மாட்டாங்க அப்பப்ப எடுப் ப்பா அந்த சில்லோடவே சாப்டுவா அப்டியே எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிடுவா திரும்பியு அம் எடுப்பா கட் பண்ணுவா அவளுக்கு அந்த சில்னஸ் வந்து ரொம்ப அப்டியே புடிக்குங்க அந்த சில்லா சாப்பிட்றது அதே மாரி த்த எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க ம வாட் வாட்ரு மெலன் வாங்கினு வந்தாவே எனக்கு வந்து ரொம்ப ஒரு பதட்டமாயிடுது எனக்
ஆமா ஏனா ரெண்டு இது கேட்டுட்டோ நியூஸ்ல வந்து ரெண்டு மூணு ரெண்டு மூணு இன்சிடென்ட் நா கேள்விப்பட்டதுனால ஒரு நா பயமா இருக்கு அத சாப்பிட்டா ஏனா வந்துட்டு உங்களுக் கு அது சீசன்ற மாரியு இல்ல எப்ப வேணாலு கெடைக்கிற ஃப்ரூட் மாரி ஆயிடுச்
ஆயிடுச்சு இப்போ இப்பப்போ அப்டி ஆயிடுச்சு இல்லைங்ளா
ஆமா அதுவு வந்துட்டு அவுங்களுக்கு அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டி கெடைக்குதுல ஒன்னு வந்துட்டு லைட் கிரீன்ல ஒரு டார்க்கு கிரீன் கோடுல்லது இன்னொன்னு ஃபுல் டார்க்கு கிரீன் மட் ட்டுமே கெடைக்குது இல்லையா அந்த மாரியு கூட இருக்கு அதுல எது சாப்பிட்லா என்னன்னே எனக்கு புரியமாட்டிங்குது
அதுலயே இன்ஜெக்ஷன் வேற போட்றாங்கன் சொல்றாங்கங்க
ஆமா அந்த கலர் வரத்துக்
கலர் வர்றத்துக்காக இன்ஜெக்ஷன் போட்றதா சொல்றாங்க பீ டுவெல் இன்ஜெக்ஷன் பெருசா ஒரு எஃபெக்ட்டு பண்ணாது நம்ப பீ டூவெல் இன்ஜெக்ஷன் நம்ப போட்டுக்கிறோ
ஆமா
அதனால ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்காது எப்டி அவ்ங்க எறந்து போனாங்கன்றது வந்து எனக்கு இன்னுமே இதுவா இருக்குங்க
அப்டிதா எறந்து போயிருக்காங்கன் தான சொல்றாங்க நியூஸ்லயே
அது நியூஸ்ல கன்ஃபார்மா வர்ற எல்லாத்தையு நியூஸ்ல சொல்றாங்களா கன்ஃபார்ம் பண்றாங்களான்றது எனக்கு தெரியல சாப்ட்டாங்க எறந்துட்டாங்க அப்டிதானங்க சொல்றாங்க
ஆமாம்மா
ஆனா உண்மையான ரீசன்ஸ் வந்து அதுக்கு பின்னாடி என் னென்ன சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குன் சொல்ட்டு அது யாரு ஐடன்டிஃபை பண்ற வரைக்கு கூட நியூஸ் சேனல்ஸ் வந்து வெயிட் பண்ணாது
கரெக்ட் கரெக்ட்டு ம்
ஆ சும்மா ஒரு வதந்திய சவர்மா சாப் ட்டு எறந்தத சொல்லி நெறைய பேர் சவர்மா சாப்பிட்றதே விட்டாங்க இல்லைங்ளா
ஆமாம்மா இல்ல அது கொஞ்ச பயமா தான இருந்துச்சு அதுக்கப்றோ அந்த மையோனீஸ்லா கூட பேன் பண்ணாங்கள்ல அந்த டைம்ல தானே
ஆமா அந்த மாதிரி இல்ல மையோனஸ் வந்து நம்ம இப்போ ஹோம்மு ஹோம்மேடு் வந்து நறைய பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்ளா
ஆமா ஆமா ம்
ஹோம்மேட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ம் அ ஆனா இந்து இது வரையிலுமே சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கிட்டு தாங்க இருக்காங்க ஜங்க் ஃபுட் சைடு
ஆமா ஆமா அந்த இது றாப் பண்றதெல்லா வந்து நறை அ நறைய பேர்ரால முடியாதது சாப்ட்டு பழகினவங்கல்லா அ பறந்தா இருந்துட்டு போது அதுல என்ன இருக்கு அப்டின்ற மாரி தா நறைய பேர் சாப்ட ஆரம்பிச்சுட்டாங்க
அதுதா அதுதா
க்கா ஷவர்மால என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு அந்த சிக்கன் வந்துட்டு அத அப்டியே வெச்சு வெச்சு வெச்சு திருப்பியு திருப்பியு அத ஒரு மாரி அத அப்படியே ஹீட் பண்ணிக்கிட்டே இருக் காங்க
ஆனாங்க சிக்கன் வந்து ரீ பண்ணாவே பாய்ஷன்னாயிடுமன அது நம்ம வீட்லயே வந்து பண்ணக்கூடாதுன் பண்ணக்கூடாதுன் சொல்ட்டு சொல்றாங்க
ஆமா ஆமா கிரேவியவே கூட சூடு பண்ணி சாப்ட கூடாது அப்டின்
ஆமா பயமாருக்குதுங்க எனக்கு நைட்டு செஞ்சா கூட எனக்கு காலையில எடுத் து சாப்பறதுக்கு ரொம்ப பயோங்க நா கொழந்தைங்களுக்கு குடுக்கறதுக்கு
பண்றவங்களு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி முன்னாடி நாளே சண்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு சூடு பண்ணி சாப்பிறதல்லா பண்றாங்க
ஏங்க எங்க வீட்லெல்லா எப்பிடி தெரியுங்களா ஏ கோ சிஸ்டர்ஸெல்லா கடையில வாங்குன பிரியாணி அதுல எப்டி சிக்கன் பீஸ் போடுவாங்க அதெல்லா கூட தெரியாதுங்க ஆன ஆ இல்லைங்ளே எனக்கு கடையில வாங்கி நம்ம அன்னைக்கி சாப்பிட்றதுக்கே நான்லா யோசிப்பங்க நீங்க எப்பிடின்னு தெரியல எனக்கு அதுவே ரொம்ப யோசனையாருக்கு ஆனா அந்த பிரியாணியவே வச்சிட்டுங்க நெக்ஸ்ட்டேல்லா சூடு பண்ணி சாப்புடுவாங்கங்க
ஆமா நானே கேள்விப்பட்டுருக்கே நறைய பேரு அப்டி பண்றாங்க எனக்கு எப்பயுமே நான்வெஜ் வந்து நா அப்டி பண்ண மாட்டே ட்ட இப்போ ஒரு சாம்பார் நார்மல் சாம்பார் பண்றோனா நெஸ்ட்டே சூடு பண்ணி சாப்புடுவே அது வந்து நா ரொம்பலா யோசிக்க மாட்ட பட் இந்த நான்வெஜ்ன்றத நா காலையில வாங்குறோ அப்டின்னா மத்தியானோ நைட் டோட பினிஷ் பண்ணிடுவே நைட்டு லைட்டா சூடு பண்ணி சாப்புட்றது பெரிய விஷ்யோ இருக்காதுன் நெனைக்கிறே நைட்டோட வந்து ஃபினி்ஸ் பண்ணி எல்லா கிளீன் பண்ணி வெச்
எனக்கு ஃப்ரிட்ஜ்ல வெச்சுங்க அது எடுத்து வெச்சு தூடு பண்ணி சாப்பட்றதே எனக்கு புடிக்காத ஒரு விஷ்யமாயிடுச்சுங்க இப்போ
ம் ம் இல்ல அத அப்படிதா பண்றாங்க நறைய பேர் வந்துட்டு ஒன் ஆர் டூ டேஸ் கூட வெச்சர்த அப்டியே சாப்புட்றாங்க அதயே அப்பிடி ஒ ஒடம்புக்கு நல்லது இல்ல நமக்கு தெரியு தெரிஞ்சு பண்றவங்கள்லு இருக்காங்க
இன்னொன்னு இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுங்ளா இன்னொரு ஹைலைட் பண்ணுவாங்க எங்க வீட்ல நைட்டே ஆனியன் வந்து எப்பவுமே ஃப்ரிட்ஜ்ல நம்ப கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்
இல்ல அதா ஆமா கட் பண்ணா டக்குன்னு யூஸ் பண்ணிட்டுருன்னு சொல்றாங்க
ஆமா ஏ தெரியுங்ளா எதுக்காக அந்த ரீசன் சொல்றாங்கன்னு தெரியுங்ளா உங்களுக் கு ஆனியன் வந்து ஒடனே ஆ வெளியில போய் ஃபுட்டு சாப்பர்றவுங்க வந்து ஏ வந்து அந்த ஆனியன் சாப்ட்டா வந்து எறந்து போறாங்க சம் டைம்ஸ் வந்து இந்த ரைத்தாலருக் ற ஆனியன்லா சாப்பறதுனால இறந்து போறாங்க இல்லைங்களா பிரியாணி சாப்பறவங்க அதோட ரீ சன் என்ன தெரியுங்களா இப்ப ஆனியன் வந்து ஹோட்டல்ல வந்து மார்னிங்கே சாப் பண்ணிடுவாங்க அவங்க லைன்னா அவங்களோட வேலையை அவங்க பார்ப்பாங்க இல்லைங்களா அந்த அ சாப் பண்ணி வச்சோம்ன்னா எவ்ளோ பேர் வராங்க எவ்ளோ பேர் போறாங்களோ அவ்ளோ பேர்கிட் ட இருக்கிற பாக்டீரியாஸ் வைரஸ்ஸ வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும்
ஓகே ஓகே ம் ம்
அது சாப்பிடும் போது நமக்கு என்ன ஆகுங்க
கண்டிப்பா ம் ஆமா ஆமா
அந்த மாதிரி தான் ஆ அந்த மாதிரி அதான் இறந்து போறாங்க அந்த ஆணியன கூடங்க நைட்டே வந்து கட் பண்ணி பிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றாங்கங்க
அப்பா ம்
எவ்ளோ நேரம் ஆகும் அந்த ஆனியன் சாப் பண்றதுக்கு அதுவும் இன்னொரு ஹைலைட் கேளுங்க ஒன் வீக்குக்கு தேவையான ஆணியன ஸ்டோர் பண்றாங்க
அச்சச்சோ இல்ல இப்போ இப்ப வேலைக்கு போறன் சொல்லீட்டு ஒன் வீக்குக்கு தேவையான வந்தவ அ ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி ஃபிரிட்ஜ்ல வச்சு அத வந்துட்டு யூஸ் பண்றவங்களு இருக்காங்க தெரிமா மண்டேன் சொல்
ஏங்க இவுங்க வந் து இல்லங்க வேலைக்கு போனா கூட பரவாயில்லங்க ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க
அய்யோ ம்
அ இவுங்க எதுக்காக அப்டி ஸ்டோர் பண்ணணூன்றது என்னோட கொஷினு
தெரீல வீடியோ எடுக்கறதுக்காக பண்ணுவாங்கன் நெனை
இல்லங்க அவுங்கள்து எதூ யூடியூப் சேனல் கூட இல்லங்க நம்ப எதாவுது சொன்னோனு வச் கோங்ளே நம்ப வந்து என்ன ஆயிடுதுன்னா பெருசா லச்சர் எடுக்கற மாதிரி ஆயிடுது நம்ம
கரெக்ட்டுதா ம் எதுக்கு நமக்கு எதுக்கு தேவைல்லாத வேல நம்ம நம்ம வேலய பா
அதா ஆ நால்லா விட்டுட்டங்க என்ன வந்து எடுத்துட்டு போ சொல்லுவாங்க பிரியாணி எடுத்துட்டு போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இப்போ பண்றோன்னு வச்சுக்கோங்களே எல்லா சேந்துதான செய்றோ ஆ அ எதாது எடுத்துட்டு போ மீந்திருச்சு இத எடுத்துட்டு போய் வெச்சு சாப்டு பரோட்டா கூட மார்னிங் வந்து சூடுபண்ணி சாப்ட சொல்லுவாங்கங்க
அப்பா ம்
அ அந்த வேலயே எனக்கு வேணா அப்டின்ற மாதிரி இல்ல இல்ல எங்களுக் கால்ல நாங்க ஏ நாங்க பரோட்டால்லா சாப்பட்றதில்ல ஆ ஆமா ஆமா ஆமாங் க ஏ ரொம்பதா பண்றா இவ அப்டின் சொல்ட்டு அது ஒரு ஒரு மாரி பேச்செல்லா வரு அதனால எனக் ஏ ஏ இப்ப என்ன ஆயிட்டாங்க தெரியுங்ளா அவுங்ளே எது இருந்தாலு என்ன எடுத்துட்டு போன்னு சொல்லாத அளவுக்கு அவுங் அவுங்க ஆயிட்டாங்க
ஓ செரி செரி ஆமா ஒரு ரெண்டு மூணு தடவ நம்ம அவாய்ட் பண்ணிட்டோனா அது அதுக்கப்பறோ கேக்கறத விட்ருவாங்க
ஆமா ஆ தே வலி இல்லாம கேட்டு நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கணுன்ற மார் கெட்ட பேர் வாங்கணு நம்மள வந்து மதிக்க மாட்டீங்கிறா கெட்ட பேர்ல்லா இல்லங்க நம்மள அவ மதிக்கிறது இல்ல அவ ஒரு மாறி அப்டின்னீடுவாங்க அதனால செரி நா வச்சுட்டு நா வந்தற்ரது ஆ
போட்டூ அப்டின் சொல்ட்
ஆமாங்க நம்ளோட ஹெல்த் நமக்கு முக்கியோ அதாது ஹெல்த்ன்னா நந நம் ரொம்ப இது இதுவா பாத்துக்கலைனாலு பரவால்லங்க ஓரளவுக்காவது நம்மள நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கணு இல்லயா
இப்ப நெறைய விஷ்யங்கள் நம்லாள அவாய்டே பண்ண முடியாதுன்றமாரிலா இப் இப்போ போயிட்டிருக்கு இல்லயா காய்கறிகள் அந்த விஷ்யத்துலல்லா பட் சில விஷ் விஷ்யங்கள் நம்ம கைலதா இருக்கு அப்டினா அத நம்ம கரக்ட் டா பண்ணீட்டு சாப்பட்
பண்ணீட்டு சாப்ட்டுக்கலால்ல கொஞ்சோ ஹெல்த்தியா இருந்துக்லால்ல இருக்கற நாலு என்னைக்கு என்ன வருமோ தெரியாது இருக்குற வரைக்கும்மாச்சு கொஞ்சோ இதுவா போய்க்கலால்ல
ஆமா மா
அப்டின் அ ஆ ஓகேங்க நா அடுத்த கால்ல பேச்லாங்க ஓகேங்க அ நன்றி